ஹலோ
ஆங் ஆ எனக்கு கேக்குதுங்க உங்களுக்கு
இப்பதா கேக் ஆ இப்பதா கேக்குதுங்க
ஆ சே சொல்லுங்க
ஆ அதுதா ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டருந்தீங்க ஆண்ட் இன்னிக்கு ஒரிஜினல் இன்னைக்கி கெடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா ஒரிஜினல் எல்லா தெரியாது பாக்க ஹைப்ரெட்ல தா எல்லா வருது
ஆமா
இர்ந்தாலு கொஞ்சோ என்ன சொல்றது உணவுல சேத்துக்ட்டாதா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு
ஆமாங்க இந்த திராட்ச்ச திராட்ச எல்லா பாத்தீங்கன்னா இந்த பச்ச கலர் திராட்ச எல்லா தண்ணில போட்டு முக்கிட்டு சாப்டுங்க அப்டின்றாங்க அது தண்ணில நம்ம போட்டு முக்குனா அது என்ன கலர் இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டே அந்த அளவுக்கு கெமிக்கல் சேத்து குறாங்க கொழந்தைங்ளுக்கெல்லா வாங்கி தந்தா பயமா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அது திராட்சைங்கிற ருமே மாதிரி வேற சேஃப்புக்கு வர அளவுக்கு வித்தியாச வித்தியாச சமா ஃப்ரூட்ஸ் எல்லா வருதுங்கறாங்க என்ன பண்றனே தெர்ல நம்ம திராட்சிக்கு ஒரு இதுக்கு சொல்றங்க சேஃப்பே வேற மாரி ஹைபிரிட் ட்ல ஒரு கான்செப்டே வேற மாரி ஆயிடுச்சு சேஃப்பு அந்த மார்லா விக்க ஆரம்பிச்சு ங்க இது கேட்டா அந்த ஊர் பழோ இந்த ஊர் பழோங்ர மார்லா கொண்டு வரா த்ராச்சங்ரல ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லா கொண்டு வராங்க அதுக்கு சொல்ற
ஆ ஆ ஆ
அதுதா நேச்சுரல் ஃபுட் எல்லா பாத்தீங்கன்னா அந்த ஹில்ஸ் சைடு கெடைக்கிறதுதா நல்லா இருக்கு
ஆமா இப்ப நாங்க பாத்தீங்ன்னா நாங்க ஹில்ஸ்தா எங்க ள்க்கு எங்க ஏரியால எல்லா பாத்தீங்கன்னா பிச்சிஸு ப்ளம்ஸு தாட் பூட்டு இந்த மாரி டி ஃப்ரெட்டா லிச்சு அந்த மாரில அப்றோ அவக்கேடோ நீங்க சொல்றீங்ளதா நாங்க பட்டர்ஃப் பட்டர்ஃப்ரூட்னு சொல்லுவோ எங்க ஊர்ல அதெல்லா மரோ ஆமா மரோ வந்து அவ்ளோ இருக்கு நாங்க அதலா கண்டுக்கவே மாட்டோ அனா அதெல்லா கீழ பாத்திங்ன்னா அவ்ளோ காசு குடுத் து வாங்கி சாப்ட்ரு வாங்
ஆமாங்க அதா சொல்றங்க அவகேடா இதெல்லா வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங்ளா போட்டு ரேட்டு் அவ்ளோ போவு ஒரு ரேட்டு
ஆமா உம் இந்த ஸ்ட்ராபெரி எல்லா பாத்தீங்கன்னா ஃபாம் வச்சிருக் கவுங்களா இருவத்தி அஞ்சு ரூவாய்க்கு எங்ளுக்கு வந்து குடுப்பாங்க அதே நீங்க வந்து கடைலலா
நு நூறுவாய்க்த மினிமோ நூத்து அம்பது அது குவால்டி வைஸ் இருக்கு குவால்டி வைஸ் ஏறு டேமேஜ் ஆன பழோ தா நீங்க சொல்ற ரேட்ல வரு நல்லா குவாலிட்டியா இருக்கதுலா அது தனி ரகத்துல போயிடு
ஆமா ப்ளூபெரி எல்லா பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து செரிபெரினு ஒரு எடொ இருக்கு அங்க வந்து நாங்க பா என்ன பண்ணுவோ ஊருக்கு போகுபோது அம்மா வீட்டுக்கு போகுபோது நாங்க என்ன பண்ணுவோ பாப் ப்பாவ வந்து விளையாட கூப்ட்டு போவோமா அப்போ அங்க வந்து ப்ளு எல்லாமே இருக்கு அப்போ அங்க இருந்து நாங்க பறிச்சு பறிச்சு சாப்ட்டு வந்துருவோ ஆனா எங்க ஹஸ்பண்ட் வீட்ல பாத்தீங்க அப்டின்னா நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் ப்ளூபெரி வாங்கலா அப்டின்னா முன்னூத்தி அம்போருவாங்க ஒரு டப்பா
ஆமாங்க அதுக்கு பஸ் ஏறியே போய்
என்ன அ என் புள்ள சொல்லுவா மா வேணம்மா இவ்ளோலா குடுத்து வாங்க வேணா நம்ம வேற ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலா நம்ம குன்னூர் போன ஃப்ரீயாவே நம்ம சாப்ட்டு வர்லா அப்டின்வ கொழந்தைக் கூட தெரிஞ்சிருக்கேடா அவுங்க ஃப்ராடு சொன்னவா
ஊர்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கயே போய்ட்டு ஒரு கே ஜி தூக்கிட்டு வந்துட்டு ஒரு தேவையான அளவு எடுத்துட்டு வந்துக்கலா இல்ல அப்டிதா இருக்குங்க என்னன்னா ஈஸியா இங்க சிட்டி சைட்லா எல்லாத்தையு காஷ்ட ஆக்கிட்டாங்க மெயின்
ஆமா ஆமா இப்ப இங்கெல்லா ஹஸ்பண் வீட்ல வந்து பாப் பா ஸ்ட்ராபெரி கேப்பா ஆசையா கேப்பா வாங்கி தர்லான் சொல்லி கடைக் போனா சொல்வார்மா எரநூர்வா சொல்றாங்க ஒரு டப்பா அப்டின்னு வார் நா வேனான் சொல்லிருவன்னா அதே வந்து அங்க அம்மா வந் ந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்டின்னா அப்பாவோ அம்மாவோ வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஃபார்ம்ல போய் வாங்கிட்டு வருவாங்க ஒரு இதே பாத்தீங்ன்னா டொண்டி ஃபைவ் ருபீஸ் தா
உம் உம் அந்த தேங்களா அது ஒண்ணு மேம் ஃப்ளஸ் அது
சொல்லுவாரு ஆறு டப்பா வாங்கிட்டு வருவார் ஆறு டப்பா பாத்திங்ன்னா நூத்தி அம்ப ருவா பட்ஜெட் ப்ரெண்ட்லி ஆறு டப்பாவ மூணு நாள் ஆ வெச்சு வெச்சு சாப்புடுவா ஸ்கூல்ல கொண்டு போய் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கு குடுப்பா அதுவு பாத்தீங்கன்னா ஆ ஃப்ரஸ்ஷா இருக்கு பின்ன வந்து அழுக் காது பூஸ்ணோ புடிக்காது
கெமிக்கல்ஸ் மேல அடிக்லேல அது அதாவ் ஒரு சில எடத்துலல்லா அங்கயாக்கூட இப்ப எல்லா வந்திருக்குமான்னு தெரில ஒரு சில எடத்துல எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ன நம்ம அங்கதா ஒரிஜினலா கெடைக்குன்னு போறோ அங்கயுமே சில எடத்துல எல்லா பண்றாங்க கீழாக வெ ச்சி நா சொல்ற ரொம்ப இன்டி உள்ள இருக்கலா இல்ல முன்னாடி கொண்டு வந்து விக்கறவங்கள்ளா அங்க இருந்து நேரா வர்றதுதாங்கன்னு சொல்லுவாங்க நா இருக்கற ஹில் சைட்ல்லா ப்ரூட்ஸ்ஸுல்ல இந்த கேரட் இந்த அந்த மாரி சைடுல் ஹில் சைட்லந்து வந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கமாரி இருக்கு பாக்க கலரா இருக்கமாரி இருக்கு கொஞ் சங்கூட ஒரு ஒரு ஃப்ரூடஸ்னா எப்டி இருக்கு ஒரு ம்ச் அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றது அத சுத்தி எதாவது ஒரு பூச்சி ஏதோ ஒரு வந்து ஈர்ப்பு வரு கிட்ட ஒண்ணு கூட வல்லைன்னா அதுக் மேல என்ன என்ன தெளிச்சிருகாங்கதான தோணு
ஆமா உண்மதா அது
ம் ஹலோ ஃப்ரூட்ஸ்னு எடுத்தா ஒரு சின்ன பூச்சியாவ்து ஏதோ ஒரு அந்த இது குவால்ட்டி இருந்தானா வரு ஆனா இப்ப வரதெல்லா கிட்ட கூட வராது மாரிதா இருக்குது ஒரு சில புரூட்ஸு இதெல்லா
மீனே அப்டிதாங்க இப்ப நாங்க வந்து எனக் கல்யாணம் பண்ணி குடுத்த ஊரெல்லா வந்து கிராமந்தா அப்ப இங்க பாத் தீங்கன்னா அஹ நாங்க இப்ப கடைக்கல்லா போய் மீனு வாங்கன்னா மொய்யி மொய்யிமொய்யி மொயின்னு வந்து மீன் இருக்கு ஏனா எங்களுக்கு பக்கத்திலே டேம்மு பிரெஷ்ஷா புடிச்சு தருவாங்க உயிரோட தருவாங்க அ உயிரோட கட் கட் பண்ணி கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க வெட்டி வந்து குடுப் பாங்க கொண்டு வந்து நாங்க சமைப்போ ஆனா இப் இப்போ நாங்க வேற எதாவது இடத்துக்கு போகும்போத் பாத்தீங்கன்னா மீன் இருக்கு ஸ்மெல்லு வரு ஆனா அது மேல எந்த ஒரு பூச்சியு உக்காரவே உக்காராது ஆனா அது மீனுதா ஏனா ஸ்மெல்லு வருதுல்ல ஆமா அதனால அது மீனு
அபா அதுக்கு மேலதான் ஃபாம்லின் ஆயிலியு போட்டென்ன மேக்கப் போட்ட மாரி ஆக்கிவெச்சுராங்கலே அப்றோ என்ன பண்றத்
ஆமாங்க எப்டிதா வாழ்றதோ இனி கொழந்தைங்ளுக்கல்லா ரொம்போ கஷ்டோ
க்காஸ் ஒட்டங்கறத விட ஒரிஜினல் எப்டி இருக்குன்னு கண்ல காட்ட முடியாத அளவுக்கு எல்லாமே அழிஞ்சிட்டு வருதுங்ளே அதா நா படிச்சது ஒர்ஜினல் இப்ப நாம பாக்றது நாமளே இப்போ ஒரிஜினல் ப்ராடக்ட் பாக்றோமான்றது தெரியாது அந்தளவுகுத ஆயிடுச்சு ஸெல விஷ்யங்கள்
ஆமா
அது ஒரு நேச்சுரல் எப்டி இருக்குங்கிறது உண்மையாமே சில விஷயங்கள் எனக் கே தெரியாது அதோ குவாலிட்டி இப்டிதா இருக்குன் சொல் ட்டு நம்பிட்டு வாழ்ந்துட்டு போய்ட்றா அவ்ளோதா ஒர்ஜினல் ப்ராடக் டுங்கறது சில விஷயம்லா மறைஞ்சிருச்சு
ம் ம்
அந்த மாரி சொல்ல வாரங்க வேற உங்க சைடு இப்ப இந்த இக்கோபிலிஸ் ஸ்டைலலா அந்த உங்க சைட்ல்லா இருக்குன் சொல்றீங்கல்ல க்வாலிட்டிங்ற மாரி லா இரு ஒ அங்க சொல்லுவாங்கா லோ கோத்தகினி அந்த சைட்லா அதுலயே தேடுறோங்கோ குவாலிட்டிங்கறது பஸ் டு நுத்தேகம் தேகம் தேடுறவங்க இருகாங்க இங்க கிடைக்கிறது எல்லா பாத்தீங்னா கடைசி இதுதா ஆனா லேபிள்ஸ் மட்டு போட்டு ஹை லெவல்ல விப்பாங்க அது எல்லாமே என்ன சொல்றது ஒரு இதா போயிட்ருக்குது பாப்போ அதாவ்து என்ன டாபிக்
ட்டலா ஆச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோன ஒரு பிளிச்சிஸோ பிளம்ஸோ சாப் டோ அப்டின்னா எங்களுக்கு வந்து ஹீட்டே எடுத்து விட்ரு
ம் ம்
ம் அதிகமாலா வந்துட்டு நாங்க டாக்டர் அது இதெல்லா போய் பாக்கவே மாட்டோங்க
ம் நேச்சுர்ல் என்ன இருக்கு
சோ ஆமா அத வாங்கி சாப்ட்டோ அப்டின்னா அவ்வளோ டேஸ்ட்டியா இருக்கு ஆனா ஒரு பிச்சி சாப்ட்டாலே அவ்வளோ கோல்ட் ஆயிரு
ஓஹோ ம்ஹு
அ
எவ இப்ப எல்லா எங்க அது மாரி சொல்லித்தரதுக்குல்ல எல்லா இப்ப எல்லா அதே கலர்ல மருந்து மாத்திரையா க் கிட்டாங்க என்ன பண்றது கலர் கலர மாத் மா ஹெல்த்துக்குன் போறோ வைட்டமின்ஸ் தி ஆரஞ்சு இதுல இருக்குது அந்த ஆரஞ்சுங்கிறதே இப்ப குடுக்காம மாத்தர கொடுத்தா டாக்டரு ட போனதா செ சரியா வந்துரு ஆனா எனர்ஜிடிக்கி கெமிக்கல்ல டேங்கோ அந்த இதுல இருந்து அந்த மாரி கொடுத்து கலக்கு கொடுக்குற மாரி ஆக்கிட்டாங்க
ம் இப்ப நீங்க இந்த இது சாப்ட்ருக்கீங்களா விக்கி பழனு சொல்லுவாங்களே நாவல் பழம் விக்கி பழம்
அ நாவல் பழோ கேள்விப்பட்ருக்க கீங்ளாக அது என்னமோ தெரியல நாவல் பழம் தெரியு ஹலோ
எங் எங்க ஊர்ல வந்து நெறைய மரங்கள் வந்து இருக்குங்க விக்கிப்பழம் மரோ அதுக்கப்புறோ இப்பல்ல இந்த இது அப்டின் சொல்லி சொல்லுவாங்க
விக்கி பழம் மீன்ஸ் விக்கி பழோ மீன்ஸ் என்ன எலந்த பழனு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி சொல்ல வரிங்களா இல்ல
இல்ல இல்லங்க எலந்த பழ வேற விக்கிப்பழம் வேற
ஓ அது எப்டி நட்ஸ்மா இதுமா திராட்ச மாரி இருக்குங்களா இல்ல வேற மா டைப்ல இருக்குங்களா
அது வந்து கொட்ட இருக்கு மேல வந்துட்டு கொஞ்சோ ஃப்ளெஷ் இருக்கு அது நல்லாதா இருக்குங்க சாப்டும்போது அ
ம் ம்
ம்
அப்டிங்ளா தெர்ல அந்த மாரி தெர்ல அதே மாரி இந்த சைடு ஹில்ஸில்ல கொல்லி ஹில்ஸ்சு கே கேட்டீங்கனா அந்த சைட்ல பா த்தினா வித்தியாசமா என்னனவோ ஃபூருட்ஸ் மார்லா சொல்றாங்க நா அங்க போனப்ப அது என்னனே தெர்ல நம்ம சைட்ல இருக்கு ஏதோ ஒருத்தரு இருக்றாங்கன்னு சொல்ட்டு வாங்கி சாப்ட்டோ அப்டே தேனு லைட் டா சும்மா ஒரு ட்ராப்ஸ் மட்டு வுட்டு குடுத்தாங்க ஃபுருட்ஸ் பேர் மறந்துருச்சு நல்லார்ந்தது அது இருந்ச்சு ஆ நெறைய ஃப்ரூட்ஸ்லா இருக்குங்க சரிங்க டைம் ஆயிருதா
ஆமா
ஓகே விட்லல்ல அ ஓகே
இல்லங்க இன்னு ஒன்ற நிமிஷ இருக்கு அதுக்கப்புற பாத் தீங்கன்னா நாங்க சின்ன வயசுலல்லா வந்துட்டு இந்த ஆடெல்லா பாட்டிங்க ஓட்டுவாங்ளா அவங்க கூட வந்து நாங்க போவோமா அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா நெறைய தாட்பூட்டுன் சொல்லி ஒரு பழம் இருக்கு அந்த பழம் வந்து சாப்ட்டா சு டயபிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லதுன் சொல்லி சொல்லுவாங்க
ம்
அந்த பழ வாங்கி வாங்கி அடிக்கடி சாப்ட்டு வருவோ அந்த மாரி எல்லா நெறைய இருக்குங்க
அந்த காலத்துல இதுக்கு அது சாப்டா சரியாகுனா சுண்டு புடிச்சாங்க இதெல்லா சாப்டா நல்லதுன் சொன்னாங்க அவ்ளதா இப்ப இத சாப்ட்டா அது சரியாவு அத சாப் ட்ட சரியாவு நம்மளா என்ன பண்றது கொண்டு வன்ட்டாங்க நம்ம எதுமே தெரியாம இருக்க வரைக்கு
அப்போ வந்து பாட்டி தாத்தா எங்க ஊர்லலா சொல்வாங்க சூடாயிடுச்சா நிப் பிச்சி சாப்புடு ப்ளம்ஸ் சாப்பிடு இதே இருக்குல்ல இப்ப வந்து சுகர் வந்துருச்சா இந்த பழ எடுத்து சாப்புடு அப்ற அந்த தோல் தக்காளின்னு சொல்லி எங்க ஊர்ல ஒண்ணு வந்து நறையா கெடைக்கு அ ஆமா இப்ப பாத் தீங்கன்னா அதெல்லா அவ்ளோ வெல இங்க எல்லா எடத்துலயு சில எடத்துல கெடக்கறதே இல்ல
ஐ ஐ
நெறைய இருக்குங்க இப்போ என்ன பண்றது அத நல்லதுன் சொல்லி அவங்க சொல்லுவோ நம்ம அவங்கள படிக்காதவங்க தற்குறின் சொன்னோ இப்போ படிச்ச நம்ம ஒரு முட்டாளா இருக்கனு அப்டின்றத வந்து ஒத்துக்கிட்டுத்தா ஆகணு ஆமாங்க சேரிங்க நம்ம திருப்பியு பேசலாங்க ம் செரி